ஐயா நீங்க இதில எத்தன் தடவ் பேசினாலும் சம்மிட் பேசணும் சம்மிட் குடுக்கணும் ஐயா ஒவ்வொரு தடவயும் மறந்து விடார்கில் எத்தனை தடவை பேசினாலும் சம்மிட் கொடுக்கணும் மறந்து விடாதீர்கள்
ஆ புரிகிறது புரிகிறது எனக்கு புரிகிறது நன்றி ஞாபகப்படுத்துனதுக்கு உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஞாபக ஆத்தம் என்றால் என்ன சொல்லுவீர்கள் என்று சொல்லுங்கள்
நாபத்தம் என்றால் ஆ நான் ஏதேனும் தவறு சொல் லி தவறாக பேசிருந்தால் இல்லையிறால் எனக்கு எதிராக தவராக நடந்திருந்தாள் நான் வந்து ஆ அனைத்தும் நல்லதுக்கே ஏ ஆ என்று சொல்லிவிடு ஆல் ஈஸ் வெல் என்று சொல்லுவேன்
ஆஹா அருமை அருமை எனக்கு எனக்கு ஏதாவது இந்தம் அதாவது
ஒரு பத்து வருடமாக இதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு வந்த ஞாபகம் எப்பொழுதும் இதை நேபகம் வைத்துக் கொள்வேன்
ஆ புரிகிறது புரிகிறது என் நண்பன் வந்து இரான் அது வேற அது சொல்ல முடியுமா என்று தெரியலை என் நண்பன் ஒரு அதாவது என் கல்லூரி நண்பன் ஒருவன் வந்து அவன் எக்ஸாமுக்கு படிக்கவில்லை படிக்காமல் வந்தான் நான் என்ன சொன்னேன் பட்டா பாகியம் படாட்டி லேகியம் என்று சொன்னேன் அதாவது ஜெய்த் மார்க் வா பாஸ் ஆனாலும் ஆகலாம் பாஸ் ஆயிடுவாய் என்று ஒரு நன் தன்னம்பிக்கையுடன் ஒரு டைலாக்கை விட்டேன் அவன் பாஸ்ஸாகி விட்டான் என்றால் எ இப்டி கூட சாய் அஜித் அது வீரம் படத்துல வரும் வார்த்தையை கூட சொல்லலாம் மாஷா ஹல்லா பட்டா பகையு படாட்டி லேகியன்னு சொல்லியே பாஸ் ஆயிட்டேன்டா
ஐயோ
அப்படியும் சொல்லலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் செமாம் ஆ எக்ஸாம் எப்படி எழுதினீர்கள்
மிக வட்டமாக எழுதியிருக்கிறேன் இல்லை அதை கொஞ்சம் கஷ்டம்தான்
ஐயா என்ன ஐயா நீங்கள் இப்டி சொல்லுகிறீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் பாசாயிடுவீர்கள்.
ஒன்னுமே எழுதல ஐயா பதினோரு பேஜ் பன்னண்டு பேஜ் தா எழுதி குடுத்துருக்க ஐயா
பரவால்லங்கய்யா ஒன் மார்க் இருவது கரெக்ட்டு வைங்க இருவது னுப்பத்தாரு நாப்பது அம்பது தான பாஸ் மார்க்கு பன்னண்டு பேஜிக்கு அப்படியே ஒரு ரெண்டு மூணு அப்டப்டினு போட்டா கூட நீங்க பாசுங்கய்யா காலப்படாதீங்க
மோட்டிவேட் பண்ணூன்னா எப்டி வேனா பண்லாயா.
ஐயா எனக்கு தெரியுயா மார்க் நீதாய்யா வர்ணு. நா மோட்டிவேட் பண்ல நா உனக்கு சொல்ற தெரிய தேரிய மோட்டிவேஷனா எடுத்துக்ற நா சும்மா சொல்ற
இரு மாதத்துல பா து மார்க்கூட கரட்டா இல்ல நெறைய தப்பு தப்பா எழுதிட்ட
எ பேஜ் ஃபில் பண்ணாலே பாஸ் பண்ணி உட்ருவாங்கடா.
பயமாக இருக்கிறது எனக்கு.
ஆஹ் சரி விடு பாத்துக்கலா பாத்துக்கலா. டீய நீங்கள் உங்கள் வண்டியின் அஹ் இருசக்கரம் நீங்க வச்சிருப்பது இரு சக்கரமா?
ஆமாம்
ஆஹ் நீங்கள் வாங்கும்போது அந்த வண்டியின் விலை எவ்வள?
அதனின் ஒர் ஒர்ஜினல் விலை வந்து கம் எண்பத்தைந்து
அஹ்
நான் வாங்குனது நாப்பத்தி ரெண்டு
ஓ ஓகே ஓகே அருமை அருமை அருமை அது நீங்கள் சூப்பர் காயின் என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த மார்வல் அதெல்லா புடிக்குமா மார்வல்லில் எந்த கேரக்டர் புடிக்கும்?
நம்ம எப்பவுமே ஸ்பைடர்மேன் தா.
ஸ்பைடர்மேன் ஓகே ஓகே ஓகே எனக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் அவனுக்கும் ஸ்பைடர்மேன்னான் உயிரு
நான் எப்போதும் ஸ்பைடர்மேன் தான் அதன் பின்புதான் எனக்கு இய அம் ஆம் அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா தார் இவர்கள் எல்லாம் பிடிக்கும்
ஓ ஓகே-ஓகே- ஓகே- புரிகிறது. நீங்கள் ஏதாது பேசுங்கல்லையா
நான் உங்களுக்கு இலை சூப்பர் ஹீரோ பத்தி ஏதேனும் தெரியுமா
சூழ்நிலையா
சூப்பர் ஹீரோ பத்தி ஏதேனும் தெரியுமா
சூப்பர் ஹீரோ பத்தின் என்றால் எனக்கு அவ்ளோவாக தெரியாது சும்மாக சுமாராக ஒரு சுமாராக தெரியும் என்று சொல்லலாம்
நான் ஒரு ஐந்து முறுக்கைம்மு ஐந்து முறுக்கை முழுங்கி விட்டேன் ஐயா வயிறு ஃபுல்லாகி விட்டது
அய்யய்யோ முழுங்கி விட்டீர்களா தொண்டையில அடச்சி கொள்ளளேயே
இல்லை இல்லை முழுங்கி விட்டேன் என்றால் சாப்பிட்டேன் என்று சொன்னேன்
ஓ சாப்பிட்டீர்களா அப்டி சொல்ல வேண்டும் ஐயா அனைத்தையும் முழுமையாக சொன்னால்தான் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும்
நான் தப்பு செய்துவிட்டே மாஷா அல்லாஹ்
யா ஐயா ஐயா
ஐயா ஆ நான் உனக் கூற வேண்டும் என்ன கூற வந்தேன் என்று மறந்துவிட்டேன்
ஆ ஐயா நீங்கள் சீக்கரம் சில அதாவது உங்களுக்கு இப்போது நடக்கும் உலக கோப்பைய பற்றி தெரியுமா பீஃபா உலக கோப்பை
பீஃபா உலக கோப்பை தெரியும் ஆ ஆனா அதை பற்றி எனக்கு தெரியாது
ஓ சேரிங்கய்யா சேரிங்கய்யா இப்பொழுது நீங்கள்
அதில் வந்து இரண்டு நபர் எனக்கு தெரியும் லியோனோ மெஸியும் ரொனால்டோவு மட்டும் எனக்கு தெரியும்
லக்ஷ்மி அம்மாள் என்ற ஒரு பிளேயர் இருக்கிறார் அது உங்களுக்
ஆ லக்ஷ் எம்எல் ஆ மல் இருக்கறார் அவர் வந்து ஆ தெரியும் அவரை பத்தி எனக்கு முழுசாக தெரியாது
ஓகே எனக்கு தெரியாது ஓகே ஓகே நீங்கள் வேற எத் அதாவது உங்களுக்கு கால்லேஜி இப்போது கல்லுரி திறந்த உடன் உங்களுக்கு எப்படி இருக்கும்
எப்புடி இருக்கும் ஆ பிரிந்த நண்பர்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் பலரும் பேச மாட்டிகிறார்கள் எனக்கு மிகவும் கடுப்பாக இருக்கிறது என் நான் என் நண்பர்களை விட்டு வந்தேன்
ஏன் பேச மாட்டிகிறார்கள் என்ன விஷ்யம்
அவர்கள் அப்படிதான் ஏன் என்று என்னால் தெரியவில்லை என் நண்பன் ஒருவன் இருக்கிறான் திருநெல் வேலிகாரன் அவனுக்கும் தெரியவில்லை
ஓ அதாவது உங்கள் நட்பின் குழுவா
இல்லை அய்யா நானும் என்னொன் என் ஒரு எட்டு பேரும் இருந்தோம் ஆனால் இப்பொழுது அவர்களாக பேசவில்லை ஏன் என்று தெரியவில்லை ஆ அவுங்க அவுங்க அவுங்க வேலைய பாத்துட்டு இருக்காங்க ஒழுங்கா பேச மாட்றாங்க குரூப்பில் ஒரு மெசேஜ் காமெடியா போட்டா கூட ரிப்ளை பண்ண மாட்றாங்க எனக்கு ரொம்ப கடு அ கஷ்
என்ன ஆயிற்று உங்கள் கு நண்பர்களுக்கு
தெரியவில்லை ஜி விஜய் சூப்பரில் போல் சொல்ல தோணுகிறது என்ன ஆயிற்று ஏன் இந்த பிரச்சனை அப்டின் எனக்கு தோணுகிறது
ஏ அப்பாவி போல் இருக்கும் இவன் தான்
இப்ப அந்த மாரி தா தோணுது நானும் என் நண்பனும் மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆ தினமும் மற்ற யாரும் பேசவில்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு க்கிறது நான் இதற்கு என் என்னுடன் படித்த மாணவர்களோடவே வேற ஒரு ப்ப கல்லூரிக்கே சென்றிருக்கலாமோ என்று அப்பப்ப தோணுகிறது ஏன் என்று என்ன எனக்கு புரியவில்லை
விடுங்கள் நண்பரே நாங்கள்லா நாலா நாங்கள்லா இருக்கிறோம் அல்லவா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறிகள் அதுவும் நான் இருக்கும் நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் கவலைப்படலாமா
நீங்கள் மட்டும்தான் எனக்கு உறுதுணையாக இருக்கிங்கள்
நான் இருக்கும் இடத்தில் கவலையா ஹஹஹா என்னங்கயா நீங்க இப்படி பேசிட்டீங்க மனசு கஷ்டமா போச்சு கவலப்படாதீங்க எல்லா சேர்ந்துருவீங்க விடுங்க இது வந்து அப்ப அப்ப சண்ட போடுறதுதே அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான இதெல்லா நீங்க குரூப்பா ஒக்காந்து பேசுனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல சால்வ் பண்ற ப்ரெச்சனதா
அவ்ளதா எல்லாத்துக்கு போட்டோ வச்சிருக்கவு முடியாது
கஷ்டப்பட்டு இங்க ஒருத்தே பேசிட்டுருக்றே
நீங்க கொஞ்ச போட்டுட்டு தண்ணி மட்டு மாத்திட்டு ஃபிரீஸ் பண்ணிருங்க நீங்க அப்பப்பவு போட்டுக்கலா ஹலோ
அல்லோ ஆ கேக்குதுங்களா
கேட்கிறது
நா என்ன சொன்னேனு நீங்க கேட்டீர்களா
ஆ ஏதோ சொன்னீர்கள் ஆனால் நீங்க மீண்டும் சொல்
கவலப்படாதீர்கள் ப எல் அனைவரும் கலந்து ஒரு பத்து நிமிஷோ பேசுங்கஸ் பே தீவிர ப்ரெச்சன தீர்ந்திறுனு சொன்னே
அதேதான் பேச மாட்டேனு எல்லாரு அந்த பத்து நிமிஷம் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க மாட்டேக்கிறார்கள்
அப்புடியா செரி விடுங்கள் சண்டை போடுவதும் சேருவதும்
நீங்கள் நீங்கள் வந்து சொன்னீர்கள் என் றால் எனக்கு நன்றாக இருக்கும்
என்ன சொன்னீர்கள் என்றால்
நீங்கள் அதை பற்றி ஏதேனும் கூறினால் நன்றாக இருக்கும்
அதை பற்றினால்
ஆ என் குழுயிடம் நீங்கள் அதை பற்றி கூற வேண்டும் ஏன் இப்படி இருக்கீறீர் உங்களுக்கு என்னதான் ஆ சி சாம்
ஐயா நான் கேட்டால் நாங்கள் நண்பர்கள் அடித்துக்கொள்ளும் கே பேசி பேசிக்கொள்ளும் நீ யார்ரா என்று கேட்டுவிட்டால் அவமானமாக போய்டு அதுதா நான் யோசிக்கிறேன்
இப்டியே பேசிக்கொண்டிருந்தால் பரவா இல்லை எதுவுமே பண்ணாமலே சும்மாயிருறாங்க
நேரம் முடிந்து விட்டது நாம் அடுத்த காலில் சந்திக்கலாம்
அ சேரி